ஹல வண வண வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சமச்சுட் கிங்களா சாப்ட்டாச்சிங்களா
ஆ சமைச்சிட்டுதா இருந்த தோல்லி இப்பதா இப்பதா ஃபீஆ முடிச்சுட்டு வந்தே உ நா வந்து உ மட்டன் சுக்கா செஞ்சே இன்னைக்கி
மட்டன் சுக்கா வேற
ஆ சாம்பார் வச்சே
ஆம் சரிங்க தோழி வெல்லா சாப் பாடு இவ்ளம்ந்தானுங்களா
ஆமாஸ்ட் ஆமா தோலி நீங்க என்ன சமச்சீங்க தோலி
இங்க வந்து வெள்ள சாப் ப்பாடு ரசம் சிக்கன் கிரேவி சொல்லுவாங்கல்ல சிக்கன் கொழம்பு ஆ ஆமா தோளி எப்டி மு மட்ட சு க்கா வைப்பீங்க உங்களுக்கு து சொல்லி தர முடியுமா கொஞ்சோ
ஆ சொல்லலா ஆ ஒருக் கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டு ஒ அது நல்லா கழுவிக்கிட்டு சுத்தமா மூனு தரவ கொஞ்ச கழுவிக்கிட்டு அது ஒரு சைட்ல வ னு அதுக்கப்புறமா ஒரு ஆ கு குக்கர்ல எண்ணய அ காய வச்சு குக்கர முதல்லயே அதுக்கப்புறமா கொஞ்ச ஆயில் அதுல எண்ணய போட்டு கருவேப்பிலை
ஆ
இது ஆ அ வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணு
அ நீங்க இதெல்லா போட மாட்டீங்களா தோழி அந்த மணத்துக்காக போடுவாங்கள ஏலக்கா கிராம்
அதெல்லா எங்க வீட்ல அவ்ளோவா புடிக்கரதில்ல இதனால நா போடறது இல்ல இங்க
ஓ சரிங்க சா அதெல்லா போட்டா நல்லா வரு லவங்கம் அதெல்லா போட்
ஆமா ஆமா போட்டா அது நல்லா ஸ்மெல்ல இருக்கு ஆ நா எங்க வீட்ல எங்க அந்த லவங்கம் பட்டல்லா புடிக்கல அவுங்களுக்கு அந்த வா அந்த இதே புடிக்கலா அந்த அந்த அறம் ஆமா அதனால நா இப்பிடியே அது அது பவுடர் இரு பாரு இதல்ல அததோட அத யூஸ் பண்ணிக்குவே அத மட்டு யூஸ் பண்ணுவே ஆமா ஆமா ஆமா தோழி அதுல ரெண்டு தக்காளி எல்லா போட்டு கொஞ்ச வதக்கிட்டே இருக்கணு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேசட்டு இருக்குல அது போட்டுட்டு அதுக்கப்புறமா கறிய போட்டு அத கொஞ்ச அதுக்கப்புறமா ப்பு அதுல மஞ்சள் தூவி விட்டு அத நம் கொஞ்ச வதக் க்கி விட்டு அதுல குக்காற டைம்ல நா அ மல் மிளகாத்தூளு கர மசாலா மட்டன் மசாலா த அது மாதிரி இருத்துந்துகான
ஆ மஞ்சப்போடி மஞ்சத்தூள்
ஆமா ஆமா மஞ்சத்தூளு எல்லா போட்டி கொஞ்ச வதக்கிட் டே இருக்கணு இது கொஞ்ச கிரேவியாம் கொஞ்ச இதான அப்புறமா விசில் போட்டு எவ்ளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணிய ஊத்திக்கணு அவ்ளதா ஊத்தி விசிலு மட்டன்க் தேவமானு விசு விசில் விட்ரனு
ஓ செரிங்க
இல்ல ரொம்ப வேக் காது இருந்தனா மா மட்டுந்தா இருதுன்னா ஒரு எட்டு விசிலா வேவிடலா
செரிங்க தோழி செரி நாங்க எப்டி பண்ணுவோ அப்டின்னா மட் ட்டத இருக்குல்ல அத வந் ந்து ஆட்டுக்கறிய வந்து முதலே வந்து இஞ்சிப்பூண்டு சொல்லுவாங்கள இஞ்சிப்படு விழுது கொஞ்சமா மஞ்ச தூளு உப்பு உப்பு போட்டு முதல்ல அவிச்சிடுவோ அவிச்சிட்டு அந்த அவி குட தண்ணிய வந்து கொழந்தைகளுக்கு கொஞ்ச சூப் உப்பு மாதிரி குடுப்போ கொஞ்சமா
அப்டி அதும் கொஞ்ச ஹெல்த்தியா இருக்கு பேபிக்கு யூஸ் ஆமா
ஆமா ஆமா நீங்க வந்து ஸ் சொன்னிட்ருந்தீங்கள அந்த வெங்காய தக் கழிவதங்கறது அதெல்லா பண்ணுவோ ஃபண்ணிட் ட்டு நாங்க என்ன பண்ணுவம்னா நல்ல தொக்கு மாரி வந்தோன இந்த நம்ம வேக வச்ச ஆட்னா ஆட்டுக்கறி இருக்குல்ல ஆட்டுக்கறி அத அப்டியே அதுல கொட்டிப்போ அப்போ அது வந்து நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான சுவையா இருக்கு
ஆமா அது கொஞ்ச இன்னொட் டேஸ்ட்டா இருக்கு தனியா தனியா பண்ணா அதோட இது சுவையா தனியா இருக்கு உங்களுக் க்கு வேக வச்சு அதுல வதக்கியே நம்மப் பெ பண்ணா அது வந்து இன்னு ஃப்ளே நல்லா சுவையா இருக்கு சாப்பிடறதுக்கு
ஆமா ப் புரியுது அந்த மாதிரி ஆனா நீங்க சொ சொன்னதுலயே பண்ணலான் நெனைக்கிறே
ஆமா இது வந்து இ இது வந்து கொஞ்ச சுலமையான டிரை அந்த மாதிரி செய்யறது ஆமா ஆமா சுலபமான முறை ஆமா ஆமா ஆமா சுலபமான இப்போ எங்கயாது போறோ வெளியில கெளம்புறோனா அ அப்டியே போட்டு சீக்கிரமா விசில் வெச்சிர்லா அவ்ளோதா
ஆமா அவசர அவசரமாம் அது மொத்தமா ஒரே அளவுல போயிரலா
ஆமா ஆமா நீங்க சொன்ன மொறைல பண்ணா கொஞ்ச அது கொஞ்ச டைம் எடுக்கு அது நம்ப வெளியிலக்கெளம்பிட் டைம்ல அதெல்லா செஞ்சுகிட்டு இருக்க முடியாது ல
ஆமா சராது சரிதா சரிதா ஏன்னா வந்து நம்மளு பாத்து பண்ணணுல நம்ம நேரமு வேணு நேரமு எடுக்கணு நெறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா நம்ம இதையே பாத்துக்க முடியாது இது ஆமா கரெக்ட்
ஆ பசங்க பசங்கலெல்லா பா பாத்துக்கணு பேபி அது ஜால நம்பளுக்கு எவ்ளோ சு சுலபமான முறை இருக்கு அ அது பண்ணிக்கிறது
ஆமா மா ஆனா ஒரு சில பேரு சில ஆளுங்க என்ன பண் ற்றங்கன்னா இதையே வந்துட் இது நெறைய விதமா வக் க்கிறாங்க அத அவங்கவுங்க ஊருக்கு ஏத்தவாறு வக்கிறாங்க
ஆமா ஆமா ம் ஆமா கேரளானா அது தன்னியா அத் செய்வாங்க கேரளனா அது வந்து தேங்கா எண்ணெல தா செய்வாங்க அதுல கம் அது இது நிச்சயமா வந்து தேங்கா துருவல் போடுவாங்க
அ தேங்கா துருவல் போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ வட மா வட செய் இப்போ நம்ம கிழக்கு வடக் சொல்றோம்ல நார்த் சைடு ஒரு சில நார்த் சைடு போகுபோது து தேங்கா அரச்சு ஊத்துறாங்க ஒரு சில வீடுகள் ஆ ஆட்டு கறிக்கு உருளக்கெழங்கு போட்டு தேங்கா அரச்சி அந்த மாதிரியு செய்றாங்க அது வந்து ஒரு விசித்திரமான சா ப்பாடா இருக்கு
அது ஒரு கொழம்பு மாதிரி ஆயிடு அது உங்களுக்கு ஆமா ஆமா அது வந்து கொழ்ம் மாதிரி ஆயிடு உங்களுக்கு அது ஒரே செஞ்சுட்டு சாப்ட்டுருவாங்க இது வந்து நம்ம ஆ சுக்கான்னா அது வந்து சைட் டிஷ் மட் டுந்தா நம்மள ஊத்தி சாப்பிடறது க்கு அது வேற மாரிதா வேணு இது வந்து ரொம்ப காரமா இருக்கு அது சேத்து சாப்பட முடியாது சாப்பாடுல
புரியுது புரியுது அதா அதா இது ரசோ சாம்பாரு இல்லன்னா மோர் கொழம்பு
ஆமா ஆமா அப்பிடி வச்சுக்கிட்டா கூட நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு
பண்ணுவீங்களா இல்ல காய்கறி எல்லா போட்டு பண்றீங்களா
ங்கா முருங்கக்காயு ஆ இது ஆ மாங்கா இதா போட்டே
போட்டீங்களா ஆ சரிங்க ஆனா நீங்க கத்திரிக்காலா போட மாட் டீங்களா சாம்பார்ல
ஆ அது ம் ச சில டைம்ல அதுல கத்திரிக்கா போட்டா எப்பயாவது இருந்தா அது போடுவே இப்போ ஆ இது இருந் என்ன சொல்றது மாங்கா இருந்துதுன்னு சொல்லி மார மாங்காவு முருங்கக்கா வ
ஆ சரி நாம் சாம்பாருக்கு வந்து எல்லா காய்கறிமே போடுவோ கேரட்டு பீன்ஸ் உருளக்கெழங்கு கத்திரிக்கா வழுதலங்கா பூசணிக்கா ஆ பூசணி க்கா அப்புறமா வந்து வெங்காய தக்காளி அத நம்ம எல்லாரு போட்றதுதா அடுத்து சீனி அவரைக்கா சொல்லுவோல்ல அது அது முருங்கக்கே போட மாட்டோ ஏனா முருக க்கா நம்ம போட்டோன்னா குக்கர்ல ஒரு காய்கறி வேகுறதுக்காக ரெண்டு விசில் மூணு விசில் போட்டொனா அந்த உரு முருகைக்கா வந்து மா திரி உருந்து உதிரி ஆயிடுது அப்போ சாம்பார்ல சாப்படும்போது
தெரியில் தேவையில்ல அது அப்டியே வதக்குனாலே அது இது வெந்துடு
ஆ நீங்கல்லா வதங்கி பண்றீங்க போல நாங்க வதங்க மாட்டோ மொத்தமா பருப்புல்லா கழுவி அதுலே காய்
அப்படியா நாம தனியா தனியா போவொ பருப்பு த பருப்ப மட்டு தனியா வேக வச்சுருவோ அதுல சீரகப் போட்டு மஞ்சத்தூள் போட்டு அத தனியா வேக வச்சுட்டு விசில் விட்டுட்டு இது வந்து தனியா வதக்கு வோ அது தக்காளி வெங்காயம்மு என்ன காய்கறி போட்றோமோ அந்த காய்கறி போட்டு அதுல மாசாலா சம்பார் போட்று அதுல்லாம் போட்டு அத தண்ணியா வதக்குவோ ஆமா அது ஒரு தனியா இரு
ஆ புரிது புரிது நாங்க அப்டி பண்றதில்ல நாங்க மொத்தமா ஒரே குக்கர்ல வச்சுருவோ ஏனா வந்து அது பழக்கமு இல்ல அதுனால நாங்க மொத்தமா ஒரே குக்கர்ல வச்சுட்டு கடைசில புளி சொல்லுவாங்ல புளி
புளி புளி தண்ணி மட்டு கரச்சு ஊத்துருவிங்க
கரச்சி ஊத்திப்போ அது கூட வந்து சாம்பார் பொடியு தனியா கர ச்சி ஊத்திப்போ வேக வைக்கம் போதே மஞ்சப்பொடி போட்டுடுவோ அப்பெறவு தாளிப்பு எடுப்போல்ல ஒரு சில வீட்ல வந்து பெருங்காய தூள் வந் து சாம்பார்லே போட்ருவாங்க நாங்க வந்து தாளிப்பு தாளிப்பு எடுக்கும்போது அது வெறு நல்ல மெளகு சொல்வாங்கல மெள
அ ஆமாமா ஆமா கடுகு கடுகு மிளகாயி மிள காயி இங்கயி பூண்டு நல்லா இது பண்ணி ஆ இ இங்க இப்பிடிதா பண்ணுவாங்க
ஆ பூண்டு போடுவாங்க சவுத் அதாவது அந்த சைடு்ல வந்து பூண்டு ஜீரகோ சொல்வோல்ல ஜீரகோ அதெல்லா போட்றாங்க இந்த சைடுல வந்து வெறு மிளகு ஆ கடுகு
நாங்க ம் மெளகு மெளகே போடமாட் ட நாங்க நாங்க ஆ இது கடுகு மிளகாய் ஆ பெருங்காயத்தூளு கருவேப்பில அது போட் டு ஆமா பூண்டு நல்லா இடிச்சு போட்டுதா நாங்க தாளிச்சு போடுவோ
ஆ புரியுது இங்க வந்து அப்டியே மாற்றங்கள் மாற் மாரிதா போடுவாங்க அதாவது அதெல்லா போட்டா ஒரு சில பேருக்கு பிடிக் காது
செரி செரி ஒரு ஒரு சோ அவங்களோட சாப் புடற முறைக்கு த தகுந்த அது மாதிரி
ஆமா ஆமா உங்களுக்கு நம க்கு குடுத்த பேசப்பட்ட நேரோ வந்து முடிவடைந்தது மறுமுறை பேசும் போது நேரங்கள்ல நம்ம கண்டிப்பா பேசலா நீங்க சொல்லித் தந்த அந்த மட்டனுக்கான வழிமுறை ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப எளிமையாவு புரிந்தது ஆ நீங்க சொல்லி த்தந்த மாதிரி சா முரங்கைக்காவுக்கு வந் து தனியா வேக வச்சு போட அதுவு ஒரு நல்ல ஒரு குறிப்பா இருந்தது மறுமுறை நேரோ கிடைத்தால் பேசலாந் தோழி நன்றி வணக்கம் தோழி